ஹலோ ஆ தோழி ஆ கேக்குது ஒனக் கேக்குதா
ஓ கேக்குது
ஆ
டி ஒரு ரெண்டு போன ஆ போன வார நடந்த ஒரு விஷய தெரியுமா
என்ன விஷய
அதா ரெண்டு பசங்களுக்கு ஆக்ஸிடண்டாயி ஸ்பாட்டவுட் ஆனது
தெரியிலையே
அது ஏ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தா
அப்டியா
ஆ நியூஸ்லல்லா வந்துச்சு இது இல்லல்ல போன வார ஞாயித்துக்கெழம நாங்க தூங்கிட்ருந்தோ ஒரு ஒம்போதே கால் இருக்கு ஒம்போது மணி ஒம்போதே காலு அப்போ இவ இவனோட குளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்த கால் பண்ணிருந் கேக்குதா
ம் கேக்குது சொல்லு
ஆ கால் பண்ணிட்டு நாங்க ஒரு ஒரு எடத்துக்கு போறோ வரியா அப்டின்னு கேட்டாங்க அதா குளிரான எடம் இருக்கும் இல்ல மல அதெல்லா
ஆ
அங்க போறோ நீயு வா ஒரு பைக் இருக்கு எக்ஸ்ட்ரா அப்டின்னு இப்ப இவனு நா வரல நீங்க போயிட்டு வாங்க அப்டின்னா அப்ப அவனு நா வீட்டுக்கு கீழதா நின்னுட்டு இருக்கே வா வான்னு கூப்ட்டுக்கிட்டே இருந்தாங்க நானு சேரி போயிட்டு வா இவ்ளோ இதா கூப்புட்றாங்கல்ல அப்டின்னு சொன்னப்ப இவன் ஐய நா போலன்ட்டா போய் சேரி இவ வரலன்னு சொல்லி வேற ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு போயிட்டாங்க போயிட்டு ஒரு பத் து மணி பதினோரு மணிக்கு மேலே ஒரு அடத்துல வச்சு ஆக்சிடென்ட் இவனு போயிருக்க வேண்டியது நல்ல வேல போவல போய் பஸ்கார இடிச்சு ஒரு அண்ணா தலை மேல வண்டி ஏத்தி தலை ரெண்டா பொழந்துருச்சு
ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட்டா
ஆ ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட்
யாரோ ஸ்டோரி எல்லா வச்சிருந்தாங்கனு நெனைக்கிறே
ஏன்டி
யாரோ ஸ்டோரி வச்சிருந்தாங்கனு நெனைக்கிறே ரெண்டு பேத்தோட்டதும்
ஆ போன வாரம்தான
போன வாரமா எப்பன்னு எனக்கு செரியா ஞாபகம் இல்ல
ம் அதுக்கப்றோ இவங் கூட வந்த இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்குல்ல அவங்க கூட கேங்கா போனவங்கள்லா
ஆ
எல்லா தெரிச்சுட்டாங்களாமா இவன அந்த அண்ணா ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட் ஆனாங்கல்ல அத பாத்து கூட வந்தவங்கல்லா எங்கெங்கயோ போயிட்டாங்க
எதுக்கு எங்க எங்கயே போனாங்க
அதா போலீஸ் வந்தாங்கன்னா நம்மள்ட்ட எல்லா விசாரிப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கப்பறோ அ கொஞ்ச தூரமா போய்தா கொஞ்ச தூரமா போயிதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனு தெரி தெரிஞ்சு ஸ்டேஞ்சர்ஸ் மாரி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கலமா
அநியாய
ம் நல்ல வேல இவ போல அந்த பைக்குல அந்த பைக்ல இவ போக வேண்டியது இவ வரலன்னு சொன்னனால வேற ஒருத்த
இல்லனா
ஏன்டி
இல்ல அவங்க வேண்டனு சொல்லி நீ வந்து போ அப்டின்னு சொல்லி சொல்லிட் ட்டுருந்தில்ல
ஆமா நா அப்டித்தாண்டி எல்லா இதுக்கு அவங்க கூப்ட்டான்னா இவ வந்ட்டு நா போகவா போகவா கேட்டு கெஞ்சிவா அப்போ நா சொல்லுவே போகவே கூடாதுனு இந்த டைம் கஞ்சனால சேரி போயிட்டுவானு சொன்னே அதுக்கு அவ ஐயா நா போலன்னு சொல்லி விட்டுட்டா நானு விட்டுடா நல்ல வேல போல
ஆமா
ம்
இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா
ஆ இன்னொரு பைய வந்துட்டு யாருனே தெரிய யா யாருனே தெரில ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு ஏரியால ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல அவுங்க வீட்டு பக்கத்தில அந்த மாரி
இவ உன்னோட தங்கச்சி இருக்குல்ல
ஆமா
உன்னோட தங்கச்சிக்கு கிளாஸ் மிஸ் யாரு
தெரில அதெல்லா கேட்க்கல
ம் உ கூடயே கசின்ஸ் எல்லா இருப்பாங்கல்ல
ஆமா
அவங்கல்லா உனை விட சின்னதா
ஆமா
எல்லாருமே
இருக்கதுலயே நா தா ஃப்ர்ஸ்ட்
ஓ
ஃபர்ஸ்ட்டுனா இந்த கேங்கில நான்ந்தா பெருசு ஏ ஆ
அ இல்ல அப்போ இது ஃப்ர்ஸ்ட்டு நீங்க ஒரு வீட்ல இருந்தீங்கல்ல உங்க அம்மாக்கு ஒடம்ப சரி இல்லாம இருக்கும் போது ஒரு வீட்ல இருந்தீங்கல்ல
ஆமா
அங்க அங்க வந்து என்னோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல அந்த இடத்துல
ஆமா
அவங்கல்லா அவங்கள ஒரு அக்கா வந்து அ காலேஜ் படிக்குதுல்ல சொ சொன்னியல அதா கேட்டே
ஓ அவுங்க வந்துட்டு கேங்கே இல்ல அவங்க தனி நாங்க தனி
ஒ
ம்
பின்ன நீயு அந்த குண்டா இருக்கிற புள்ளையு அதுக்கப்புறோ இன்னொரு புள்ளயு டியூஷன்
குட்டையா இருக்கு ஆ ஆமா
குட்டையா குட்டையா இருக்கிறதுல்ல இல்ல
அ
தெரிஞ்சுதா
தெரிஞ்சி தெரிஞ்சி
ஆ அந்த
அந்த
ஒண்ணுமில்ல
ஆ கேக்குது அப்பறோ நேத்து அந்த குண்டா இருப்பல்ல அவ சொன்னா
ஆ
ஒனக்கு கால் பண்ணி கூப்பல்லான்ட்டு இருந்த டி அனா நீ வன்ட்டு இழுத்து இழுத்து ஒன்னு யோஸ்ச்சு சொல்லுவ இல்லன்னா வரதுக்கு லேட்டாக்குன் சொல்லிதா கால் பண்லண்ணா
அல்லா நா வரத்துக்கு லேட்டாக்குனாமா எப்ப பாரு அவ எங்க கூப்ட்டாலு அடி அப்பதா அந்த புள்ள மேக்கப் போட்டுட்ருக்கு பவுரு போட்டு ஐ லைனர் போட்டு ஐ ஷேடோ போட்டு என்னுட் தெல்லாமு மூஞ்சீல வெச் தேச்சிட்ருக்கோனு நானு பொறுமையா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்பறோ தா அவ வருவா நில் நா வர லேட்டாக்குவனாமா
அவ அப்படித எது நாய் அவளுக் கால் பண்லான்னு இருந்த இனி அவளுக் கால் பண்ணி அவ யோஸ்ச்சி சொருவோ சொல்லுவா வரலாமா வேண்டாமா நீ பத்து நிம்ஷோ வேல தான போய்ட்டு வந்தர்லா அப்டின்னா பத்து நிம்ஷன்னு சொல்லியே ரெண்டு மண் நேர போய்ட்டு போய்ட்டு வரதுக்கு ரெண்டு மண் நேர ஆச்சு
உ
ஏழு மணிக்குள்ள வந்தர்லா ஆரம்பதுக்குள்ள வந்தர்லான் சொல்லிட்டு எட்டே காலுக்கு தா நா வீட்டுக்கே வரே
ம் ஜாலி தா டி
அந்த புள்ள இருக்குல்ல ஒரு நிம்ஷோ அந்த புள்ள காது கு அந்த காது குத்துற அண்ண இருக்கல்ல
ஆ
அது வன்ட்டு இவ ஃபர்ஸ்ட்டு வேல பண்ண எடந்தா ஏ ஆளு
ஆ
அங்க போய் அந்த அண்ணட்ட டே எனக் காது குத்தி கொண்டடா என்னமோ அ அவ புருஷனோட தம்பி மாரியே பேசிட்ருக் அவ தம்பி மாரி கேக்குதா ஹலோ
அ டி எதுமே கேக்க ஆ சொல்லு சொ
நீ பேசர்து விட்டு விட்டு கேக்குது ஹலோ தேக்குதா
கேக்குதா
ஆ கேக்குது
ஆ
அந்த அண்ணாட்ட போயி டே எனக் காது குத்தி கொண்டாடா அப்டிங் கேட்டுச்சு அப்பற சன் எது அந்த குண்டா ஒருத்தி இருப்பள்ல இன்னொருத்தி அந்த புள் என்ன வாடா போடான் பேசற அப்டின்ச்சா அதுக்கப்பறோ அந்த அண்ணா வன்ட்டு ஏ கையபாட்டு இது ஓ ஆள் வாங்கி தந்தது தான எனக்கு தெரியூ அப்டினாங்க அப்பறோ ஓ தெரிஞ்சவங்
டென்ன
அதா எனக் ரிங் வாங்கி தந்தான்ல்ல அவ ஃபஸ்ட்டு அங்க தா வேல பண்ணிட்ருந்தா இன்ட்டு காது குத்தும் போது இந்த பிள்ள டே வலிச்சுதுனா உன்ன போட்டு கடிச்சு வச்சிருவன்டா அப்டி இப்டிங்குது நானு எல்லாருமே நானு அவுங்க ரெண்டு பேரு முழிக்கிறோ என்ன இந்த பிள்ள இப்படி எல்லா பேசுதுன் காது குத்தும் போது அந்த அண்ணாவோட இடுப்ப புடுச்சு கிள்ளி வெக் க்குது கால புடுச்சு இழுக்குது
என்னடி சொல்ற
என்னென்னவோ பண்ணிட்டு இருந்துச்சு நாங்க பாத்து டி சும்மா இருடி சும்மா இருடின் சொன்னா கேக்கவே இல்ல வாட என்னமோ ரொம்ப அவுங்க ரொம்ப க்ளோஸா இருக்ற மாரியே பண்ணிட்ருந்தா பின்ன டே எனக்கு வல்ச்சதுன்னா அடிச்சிருவண்டா ஆமா தெரிஞ்சவங்கதா ஆனா அந்த அண்ணா பெரிய அண்ணா நா உனக்கு ஸ்நாப்ல வீடியோ அனுப்பி விட்றே பாரு
அம்ச்சுட்டே நீ நா பாத்தே
அது இல்ல இன்னொரு வீடியோ இப்பவே அனிப் இப்பவே அனுப்பிவுட்ற பாரு வெக்கிறே
ஆ சேரி